ஹலோவ்
நல்லா இருக்கீங்களா
நல்ல இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா எப்டிருக்கீங்க
நல்லா இருக்குங்க எவ்வளோ நாளாச்சுங்க போன் பண்ணி
அங்க ஆமாங்க ரொம்ப நாளாச்சு செரி அதா கூப்ட்டே இங்க என்ன பண்றீங் கேக்கலா
செரி செரி பாப்பாங்களா நல்லா இருக்காங்களா
இங்க நல்லா இருக்காங்கங்க அங்க எப்டி எல்லா நல்லா இருக்காங்களா
ம் நல்லா இருக்காங்க வீட்டு வேலயெல்லா முடிஞ்சுதுங்களா
ஓ முடிஞ்சுதுங்க இப்பதா முட்ச்ட்டு உக்காண்டு உங்களுக்கு கால் பண்றே இப்போதா சாப்ட்டேங்க சாப்ட்டு உங்களுக்கு கால் பண்றே
என்ன சமையலுங்க
இன்னைக்கி பாருங்க எங்க வீட்ல இன்னைக்கி கீரல் கட கீர கடைஞ்சு எங்க வீட்டுல இன்னக்கி உழுந்தங்களி செஞ்சொ
ஓ உளுந்தங்களிங்களா பாப்பா சாப்புடுவாளா
நா சாப்பிட்டுக்குவாங்க அவ சின்னவயஷ்லயு சாப்ட்டுக்குவாங்க அத
ஓ செரி செரிங்க நா எங் பாப்பா பெரிய பொண்ணு ஆயாச்சு பெரிய பொண்ணா ஆனா உளுந்தங்களி எல்லா கொடுக்கணுமலங்க
ஆமாங்க
அதனால அடிக்கொறுக்கா செஞ்சு கொடுத்துட்டு தா இருக்கேங்க நீங்க எப்டிங் உழுந்தங்களி செய்வீங்க
நா பாத்தீங்ன்னா இந்த கருப்புழுந்து இருக்குலங்க அத நல்லா ஒரு கிலோ வாங்கிட்டு நல்லா கழுவி காய வெச்சர்ணு ஃபஸ்ட்டு காய வெஸ்ட்டு அத எடுத்து அதல்ல காஞ்சதுக்கு அப்புறோ எடுத்து நல்லா வறுக்கணு வாச வரவே வேக்கு வறுக்கணு நல்லா வறுத்த தனியா எடுத்து வெஸ்ட்டு பச்சர்சி இருக்கு இல்லைங்க பச்சரிசி நல்வா கழுவி காய வெச்சு அதயு எடுத்துக்கணு அதையு எடுத்து நல்லா கொஞ்சோ வறுத்துக்கணுங் ரொம்ப வறுக்காம ஒரு அரையங்க கொற கொறன் வர மாரி அர நல்லா வறுத்துட்டு அப்புறோ இந்த உளுந்து இரு க்குங்க வெள்ள உளுந்து அதுவு போடுவாங்க அ சில பேர் போட மாட்டாங்க லைட்டா போல் உளுந்து போல வெள்ள உளுந்து போட்டு அதயு நல்லா வறுத்தெடுத்துட்டு நல்லா காய வெக்கணுங்க காய வெச்சு நல்லா அரச்சு நல்லா பொடியாட்டு வந்துரு ச அப்பல்லா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வ ம் மி க்ஸி அவ்ளக்கா எல்லாட்டியு இருக்காதில்லைங்க எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கோ அத எடுத்துட்டு போயி ரைஸ் மில்லத்தா அரஷ்ட்டு வருவாங்க அதை அரஷ்டும் நல்லா சளிச்சு வெச்சுக்குவாங்க எங்களுக்கு செஞ்சு குடுக்குறக்காக நானு அதேதா ஃபாலோ பண்ணிட்டுருக்க இப்போ வரைக்குமே நல்லா சளிச்சு வெஷ்ட்டு அத் தேவைங் கப்ப எடுத்து ஒரு ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து நல்லா தண்ணியில போட்டு கரைச்சுக்கணுங்க கரச்சு தண்ணி நல்லா ஒரு பான இருக்குலைங்க மண்பானையில காச்சி தண்ணி தேவையான அளவு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு கண்டி மாவு போட்டோம்னா ஒரு அஞ்சு கப்பு தண்ணி ஊத்துற மாரி அந்த மாரி ஊ த்தி நல்லா தண்ணி எல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறோ இந்த கரச்ச மாவ ஊத்திண்ணுங்க மாவு ஊத்தி நல்லா கட்டிப்படாம நல்லா இந்த தப்ப வச்சிருப்பாங்கில்லைங்க தப் வெச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா களியாட்டு வந்துருங்க அதுல எடுத்து அது இல்லங் கருப்பட்டி இருக்குல்லைங்க கருப்ப ட்டி பாவ்காச்சி எங்க அம்மா ஊத்தி குடுப்பாங்க அது நல்லாருக்கு சில் டைம் பாகில்லாம அப்படியே குடுப்பாங்க ஹெல்தின் சொல்லிட் நல்லெண்ணெ ஊத்தி குடுப்பாங்க அப்டி சா ப்புட்வோ நல்லா கருப்பட்டி இப்பெல்லா வெள்ளம் போடக்கூடாது கருப்பட்டி தான போட்ணுங்க அதுல கருப்பட்டின் அத தட்டி போட்டு நல்லா கிண்ணுணா நல்லா கெட்டி சேந்து நல்லா வந்துருங் களியாட்ட வரு அத எடுத்து ஒரு பவுல்ல போட்டு குழியாட்ட பண்ணி எங்கம்மா நல்லெண்ணெ ஊத்தி குடுப்பாங்கங்க அதேதா பாப்பாக்கு நா செஞ்சு குடுத்துட்ருக்கே இப்ப வரைக்குமே நம்ம ஹெல்தியா இரு நல்லா சாப்புண்ணு கண்டிப்பா அதல்லா
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்டுதா ஆ நானு சாப்பிடுவே எங்க அம்மாவு நீங்க சொன்ன மாரி உங்க அம்மா செய்யற மாரிதா செஞ்சு தருவாங்க ஆனா நாங்க வந்து இப்போ நானு ரெண்டு மூண் டைம் அந்த மாரி செஞ்சங்க அது என்னமோ ரொம்ப நேரோ செய்யற மாரி அ பெரிய ப்ராசஸ் மாரி இருந்துச்சு அதனால நா வந்து ஈஸியா ஒரு இது ம் வழி கண்டுபிடிச்சுங்க எப்படி தெரியுங்ளா நீங்க வந்து உளுந்த நல்லா கழுவி வெயில்ல காய வெக்கறீன் சொல்றீங்க அது நா அப்படி செய்யறதில்லிங்க உளுந்து க்ளீன் பண்ணிட்டுங்க அ நல்லா வறுத்துட்டு நல்லா மனம் வர அளவுக்கு கருகாம வறுத்தெடுத்து வெச்சுட்டு நா பச்சரிசி போட மாட்டே சவப்பு கவுனி அரிசியு கருப்பு கவுனி அரிசியு கொஞ்சோ போட்டு அதே லேசா அது வறுத்தா பொரிஞ்சு வருமில்லங்க அத எடுத்து வெச்சுட்டுங்க இது ரெண்டயு பொடி பண்ணிருவே இது கூட ந பாதாம் இருக்கு பாத்தீங்ளா பாதாம் பாதாம் நல்லா வறுத்து பாதாமு போட்டுருவ உள்ள பாதாம் போட்டுட்டு இல்ல மூணையு சேத்து நல்லா நைஸா நம்ம மிக்சியிலதானே இப்பெல்லா அரைக்கிறோ மிக்சில நல்லா அரச்சு வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்ப எப்ப தேவையோ என்ன பண்ணுவேனா கருப்பட்டி வாங்கி வச்சுக்குவு எப்பவுமே கருப்பட்டி நா அதிகமா வாங்குவே பாப்பா குடுக்குறக்கு பையனுக்கு குடுப்பங்க அப்றங்க கருப்பட்டி நம்ம எவ்ளோ போட்றோமோ அத நல்லா தட்டிட்டு தண்ணி ஊத்தி அ ஒரு அந்த க கருப்பட்டி கரையிற அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு கட்டி நம்ளுக்கு எவ்ளோ களி தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திக்லா அது த கருப்பட்டிய எல்லா கரைஞ்சதுக்கு அப்றோ அது வடிகட்டிட்டீங்ளா அதுல மண்ணெல்லா இருக்கு கருப்பட்டி ல அந்த மண்ணெல்லா போறக்காக வடிகட்டிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி கொதிக்க விட்டுனு கொதிக்க விட்டுட்டு நம்ம வச்சிருக்கல மாவு அது லேசா அகட்டிப்படாம மெதுவா போட்டு கொஞ்சோ நேரோ சிம்லியே வச்சு நல்லா அந்த மாவு வேகுற அளவுக்கு கலரிட்டே இருக்கணுங்க கலறி வெந்து வரும்போது உங்களுக்கு வெந்தால தெரியு ஒரே மாதிரி வரு அப்றோ இந்த நல்லெண்ணெய் இருக்குள்ளங்க நல்லஎண்ணெய் லைட்டா மெதுவா மெதுவா மெதுவா ஊத்தி கலறிட்டுட்டே வருகுங்க நல்லா கலந்ததுக்கு அப்றோ ஆஃப் பண்ணிடுவே அதுக்கப்றோ ஆற வச்சு சாப்ட்டு கோங்க இது ஈஸியாக இருக்குதுல்லங்க
ம் இது ஈஸியாகதாங்க இருக்குது பரவால்லியே ஆனா என்னங்கனால நம்ம ரைஸ் கப்பு அரைவச்ட்டோனா தேவைங்கிறப்ப எடுத்து செஞ்சுக்கலாம் இல்லிங்க அதிக நாளு பளசு எடுக்காதுல்ல அந்த நீங்க செயல சொல்ற மாதிரி மிக்சிய எடுத்து எடுத்து கொஞ்ச கொஞ்ச செய்யறதுக்கு பதில்லா நீங்க ரைஸ் மில்க்கு பொய்ட்டு ஒட்டுக்கா அரச்சு வச்சுட்டிங்கன்னா ம் தேவைங்கிறப்ப நீங்க எடுத்து ரெண்டு கரண்டி எடுத்து செஞ்சுர்க்லாம்லா நீங்க ஈஸியா இருக்குல்ல
நீங்க சொல்றது கரெக்டதா ஆனா வந்து மிக்சியிலே ஓரளவுக்கு அரச்சு வச்சுருவே நீங்த ரொம்ப அரச்சிங்கன்னா அது கெட்று கெட்டு பொயிருது சீக்ரமா ஏனா ஆட்டிக்கொருக்கா சாப்ட இவுங்க ஒரு மாசத்துல ரெண்டு டைம் அந்த மாரிதா சாப்டுவாங்க டெய்லியெல்லா சாப்ட மாட்டாங்க அப்ப உங்ளுக்கு வேஸ்ட் ஆயிரும் இல்லங்க
நீங்க பாப்பாக்கு பாத்திங்ன்னா வீக்லி ஒரு டூ டைம்ஸ் குடுத்தீங்கனா ரொம்ப நல்லதுங்க
அவ டெய்லி எள்ளு உருண்ட சாப்டுவாங்க டெய்லி ஒரு எள்ளு உருண்ட சாப்ட்ருவா
ஓகே ஓகே இந்த ராகி களி ராகி கூளு அந்த மாரில்லா செஞ்சு குடுத்தீங்கான ரொம்ப நல்லது அவளுக்கு
அ அதெல்லா செஞ்சு தரங்க ராகி தோச ராகி மாவு மொளக்கட்டி வச்சு ராகி மால் ட்ரு அந்த மாரில்லா தருவே எள்ளு உருண்ட வந்து ரெகுலரா டெய்லி ஒண்ணு ஒங்ளுக்கு எள்ளு உருண்ட செய்ய தெரியுமா
எள்ளு உருண்ட நா செஞ்சதே இல்லங்க நீங்க செஞ்சிருக்கீங்ளா
ம் நா எப்பவுமே எங்க வீட்ல வந்து எள்ளு உருண்ட இருக்குங்க கொழந்தைங்க டெய்லி ரெண்டு பேரு பையனு பொண்ணு டெய்லி ஒரு உருண்ட சாப்டுவே நானு சாப்டுவே ஏன அது எள்ளு உருண்ட சாப்ட்டதானே எலும்பு கொஞ்சோ பலன் கொடுக்கு ஏன்னா நம்மளுக்கெல்லா வயசாக வயசாக எலும்பு தேய்மானோ ஆயிரு அப்ப வளர்ர கொழந்தைகளுக்கு உங்ளுக்கு கால்சியம் சத்து கண்டிப்பா வேணு அதுல நெறைய கால்சியம் இருக்குல்லங்க உளுந்துலியு இருக்கு அ இதுல ரா எள்ளுலி இருக்கு நல்லெண்ணெ எள்ளு அப்றோ உளுந்து எல்லாமே குடுக்குணு அப்போதா கால்சியம் சத்து நமக்குக்கு நறைய கெடைக்கு அப்ப நானு அத சாப்பிடுவங்க அதுனால எப்பவுமே ஸ்டாக் இருக்கூ எள்ளருண்ட இல்லாம இருக்கவே இருக்காது தீர தீர செஞ்சு வெச்சுருவ
கண்டிப்பா கண்டிப்பாங்க பரவால்லியே நீங்களே செஞ்சிருவீங்ளா
அ நானே செஞ்சிருவங்க ஈசி தான ரொம்ப ஈஸி நா வேண சொல்ற நீங்க அந்த மார் ட்ரை பண்ணிப் பாருங்க உங்க பாப்பா சாப்பிடுவா நல்லா
சொல்லுங்க செஞ்சு பாக்குற நானூ
எள்ளு வந்துங்க ஒரு அர கிலோ எடுத்துக்குங்க எள்ளு அரகிலோ எடுத்துட்டு எள்ளு வந்து உங்ளுக்கு எள்ளுஉருண்ட கடைல செய்வாங்கள எள்ளு மட்டு தனிய தெரியுமுல்ல அத வந்து அரைக்காம அ எள்ள மட்டு லைட்டா பொடி பண்ணி உருண்ட புடிச்சுருப்பாங்கா நா அந்த மாரி செய்ய மாட்டங்க நா வந்து எள்ளு மட்டு சேக்கமாட்டே பொட்டுக் நெலக்கடலை இருக்குள்ளங்க நெலக்கடலையு சேத்துக்குவங்க ஒரு அ ஒரு ஒரு பங்கு எள்ளு போட்டன்னா ஒரு அறப்பங்கு வந்து நெலக்கடல அதே சேத்திக்குவே எள்ளீட் நல்லா வறுத்துட்டு அது கல்லெல்லா இருக் கல்லு அதலா சுத்தமா க்கிளீன் பண்ணிட்டு நெலக்கடலியு நல்லா வறுத்துட்டுங்க இரெண்டியு போட்டு அ மிக்சில ஒட்ட அரச்சு லைட்டா கொஞ்சொ கொஞ்சொமா அரைக்கும்போது கருப்பட்டி தட்டி வெச்சுட்டு அதயே உள்ளபோட்டு அரைக்கும்போது உங்ளுக்கு இந்த எள்ளு இருக்குற எண்ண சேந்து உருண்ட பாகத்துக் வந்துருங்க
ஓஹோ
அப்புடி உருண்டபுடிச்சுக்லா பாகு காச்சி ஊத்தியுங்கூட செய்வாங்க எல்லையு நெலக்கடலையு மட்டு அரைச்சு தனியஎடுத்து வச்ட்டு கருப்பட்டில பாகு காச்சி அத உள்ள ஊத்தி உருண்டபுடிப்பாங்க அப்புடி ஒரு வகைல செய்யலா நா வந்து என்ன பண்ணுவன்னா அதை சேத்தி அ கருப்பட்டி சேத்தி அரைச்சுங்க அப்டி உருண்ட புடிச்சிருவ அதுத எங்க கொழந்தைளுக்கு புடிக்கு அது மார் செஞ்சிருவ நா
ஓ நீங்க அப்டி செய்வீங்ளா கருப்பட்டிக் பதில் நீங்க டேட்ஸ் போட்டிங்னா நல்லா ஒரு நாலஞ்சு பேரிச்சம்பழ பெரு பெருசா போட்டீங்ன்னா அது கொஞ்சொ ஊண்ட பதத்துக் வருமில்லைங்க
அ அதுசெய்வங்க அத நா எப்டுதுன்ர செய்வ நீங்க வந்து கொழந்தைக நெலக்கடல சாப்டமாட் டன் சொன்னாங்னா நெலக்கடல வந்து நீங்க சுகருக்கு பதுவா வந்து சக்கரைக் பதுவா பேரிச்சம்பழொ எல்லாப் இதுலியு சேக்கலாமாங்க
ஆம்மாங்க கண்டிப்பா சேக்கலா நீங்க சுகர் கட் பண்ணிட்டு நீங்க கருப்பட்டி கூட கட் பண்ணில்லா கருப்பட்டி நல்லாத்தா மோஸ்ட்லி நீங்க சொல்றது நல்ல விஷ்யமா ஆனா நீங்க அது ஸ்ட்ரென்த்தும் இருக்குது கருப்பட்டில அதுல நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா டே ட்ஸ்லியு ஸ்ட்ரெந்த் இருக்குல பேர்ச்சம் பழத்திலியு நீங்க அதுலே போட்டீங்ன்னா அதுலேயே ஆயில் மாரி வந்துரு நல்ல உருண்ட புடிக்க நல்லா இருக்குங்க அதுலியு
ஓ செர் செரிங்க நாளைக் செய்யலாண்டுதா இருக்கே எல்லா ரெடி பண்ணி வச்சுட்டே எள் ளு நிலக்கடல பேரிச்சம்பழொ நா போன மாசோ வாங்கனதுந்கொட எவ்வளவ்ளோ சாப்டாம் வச்சுர்க்காங் நெறைய நீங்க சொன்ன மாரி கண்டிப்பா நாளைக் செஞ்சு உருண்ட புடிச் குடுத்துறே அந்த பேரிச்சம்பழொ ஏனோ சாப்டாம வச்சிருக்காங்க அல கொஞ்சொ கொட்டையோட இருந்துச்சுங்ளா கொட்ட இல்லாமதா சாப்டனு சொல்லிட்டு அத சாப்டாம வச்சிருக்காங்க நீங்க சொன்ன மாரி கண்டிப்பா நாளைக்கு நா ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றே ஓகேங்ளா
ஓ கண்டிப்பாங்க சொல்லுங்க எப்டின் பாத்துட்டு சொல்லுங்க முடிஞ்சா பார்சல் பண்ணி அம்ச்சுடுங்க எங்ளுக்கு
ஓ வீட்டுக்கு வந்தே குடுக்குறங்க ஒங்க பாப்பா சாப்டுவாளா
ஓ சாப்டுவாங்க அதலா
ஆனா நம்மள்லா வந்து கொழந்தைகளுக்கு மட்டுதா செஞ்சு குடுக்குறோ நம்ம ஹெல்த பாத்துக்கறதே கெடயாது நம்மளு ஒரொரு உருண்ட சாப்புடனு
கண்டிப்பாங்க நம்மளா நம்மள பத்தி யோசிக்கிறதே இல்லங்க இப்பல்லா இப்பே கால்ல பாத்தீங்கன்னா முடிஞ்சளவு பாப்பாக்கு நல்லதா குடுக்னு குடுக்னுமேதா யோசிக்கிறோமே தவர நம்மளே கவனிச்சிக்கறதில்லைங்க
ஆமாங்க எல்லா அம்மா அப்டியேதாருக்காங்க நம்ம ஒடம்பயு நம்ம பாத்துக்கனு நீங்க டெய்லி ஒரு எள் உருண்ட சாப்டுங்க நீங்க சொன்ன பேரிச்சம்பழோ ஆ அது போட்டு செஞ்சு சாப்டுங்க செரிங்ளா
சேரிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நானு ட்ரை பண்ணி பாக்குறே சேரிங்க சே கொஞ் நா அப்றோ பேசட்டுங்ளா கொஞ்சோ வேலருக்குது
ஓ சேரிங்க ம்